ஹலோ வணக்கம்
என்ன பிஸியா இருக்கீங்க போல
இல்ல இல்ல பிஸில்லா இல்ல நான் சும்மா வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருந்தே
ஆ ரொம்ப பிஸியா இருந்துட்டு சும்மா வாட்ஸ்அப் நோண்டிட்டுன் சொல்ல வேண்டியது
ம் சொல்லுங்க சொல்லுங்க
ஐ என்ன வீட்ல எப்படி பெட்ஸ்லா எதுவு வளக்குறீங்களா பூனக்ட்டி மாரி
ஆ வளக்குறே
என்னது ரெண்ட்னா ரெண்டு பூனை குட்டி வளக்குறீங்களா
ஆமா ரெண்டு பேருமே பாய்ஸ் என்னோட தம்பிங்க
தம்பிங்களா எல்லாரு குழந்தைங்கம்பாங்க நீங்க என்ன புதுசா தம்பிகங்கீங்க தம்பி பேர் என்னது
அ நா பேரெல்லா வெக்கல அவனுங்கள வந்து தம்பீன் கூப்ட்டாலே ரெண்டு பேரு ஓடி வந்துருவானுங்க
அத் ஆமா நிஜமா அதுல இன்னோன்னு என்னனா அ நா வந்து இந்த எங்க ஸ்ட்ரீட்ல வந்து இவ்ளோ தூரோ வரே அப்படீனா இவய்ங்க ஒரு ஃபிஃப்டி ஸ்டெப் தள்ளி இருந்தா கூட என்னோட கொலுசு சத்தத்துக் ஓடி வருவான்ங்க கரெக்டா என்னோட அந்த ஃபுட் ஸ்டெப் இருக்குல்ல நம்ம இந்த மாரிதா நடப்போன் அந்த காலடி ஓச இருக்குல என்னோட கொலுசு சத்தத்த வெச்சு ஓடி வந்துருவானுங்க
அது அவ்வளோ அறிவு இருக்கா அவுங்ளுக்கு
அ எங் வீட்லே சொல்லுவாங்க எவ்வுளோ இதா இருக்காய்ங்க பாரு உ கொலுசு சத்தத்துக்கு இப்டி ஓடி வரானுங்க அப்டின்ட்டு கத்து கத்துனு கத்தி கால போட்டு ஒரசி அவய்ங்களுக்கு நா வந்தோனே அவிங்களுக்கு ஃபுட்டு எடுத்து வச்சத்தா அ என வழியே விடுவானுங்க கேட்ட தறக்கறதுக்கே
இது ஃபுட்டுன்னா இது மில்க் மட்டுந் தானா இல்ல வேற எது சாப்பாட்லா சாப்டுவாங்ளா
இல்ல ஏ தம்பி பசங்க பாலே குடிக்க மாட்டானுங்க அவுங்களுக்கு வந்து ஆக்சுவலி என்ன அ அவுங்க அம்மா வந்து இவிங்க பெறந்து ஒரு ஃபை டேஸ் இருக்கு அவ்வளோதா இருக்கு மாடிலிந்து மேல லாஃப்லந்து கீழ விழுந்துட்டா
ஆ
சோ ய அந்த விழுந்த அடிபட்டதுல என்னாச்சுன்னா ஒரு டூ டேஸ் தா உயிரோட இருந்தா உக்காந்த படு த்தேயிருப்பா அப்டியே எறந்து போயிட்டா இந்த பசங்க அப்ப கண்ணு கூட தெறக்கல
பாவோ
அந்த அவுங்க அம்மாக்கு வந்து நாங்க ஃபுட்டு வாங்கி வெச்சிரும்போல இவங்க கண்ணு தெறக்காம இருக்கப்ப என்ன பண்ணுணா ஸ்பூன்ல பால் குடிச்சிட்டுருந்தானுங்க ஒரு ட்வெண் டி டேஸ்ல கண்ணெல்லா முழிச்சிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்கல்ல அப்ப இந்த ஃபுட்டு சாப் ட்டு பழகுனவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா பாலு குடிக்க மாட்டானுங்க சாதோ சாப்பிட மாட்டானுங்க ஈவன் ஏ கறுவாடு வெச்சா கூட சாப்பிட மாட்டானுங்க
அய்யிய்யோ இப்ப ஓகேவா கொஞ்சமாச்சு முந்தி மார்லா இல்லியே
இல்ல இப்ப அவனுங்களுக்கு ஒன்ற வயசு ஆய்டுச்சு
அப்புடியா
ஒன்ற வய்சாயிடுச்சு
ஆ இன்னமு அதே சுட்டித்தனந்தா பண்ணிட்ருக்காங்களா இல்ல எப்படி
தெரியாது அ எதுவுமே தெரி அது ஃபுட்டு் இந்த ரடூல்ஸ்ல வாங்குவே ஃபுட்டு் வாங்கி போடனு புட்ட சாப்பிடுவானுங்க
சூப்பர் வேற எதுவுவளர்க்கல இப்ப இது கேக மட்டு தானா தம்பிங்க மட்டு தானா
ஆ ஆமா இவங்க ரெண்டு பேரு தா அதுக்கு முன்னாடி ஒரு டாக் வளர்த்தோ
ஆ
அது வந்து கேர்ள்டாகு அது எப்படின்னா அது நா ஸ்கூல் டேஸ்ல இருக்குபோது ஆ பக்கத்து குப்பத்த தொட்டில இருந்து சத்தத்தை கேட்டுட்டே இருந்தது கால அதே மாரி சம்மர் ஹாலிடே தா தூங்க எந்திரிக்கு போதே கேட்டது அப்படி ஒரே பிளாக் அவளுக்கு ந்து நாங்க பிளாக்கின் பேர் வச்சிருந்தோ
கருப்பா இருந்தா பிளாக்கி ஒயிட்டா இருந்தா ஒயிட்டி இது நல்லா இருக்க அ அது நாய் பிங்க்கா தாங்க இருக்கு அதுக்குன்னு பிங்க்கி நினைக்கு
பிங்க் கலர்ல நம்மளா வச்சுக்க வேண்டியதா ஆமா அவளுக்கு என்ன ஆச்சுன்னா குப்பைத் தொட்டில கடந்தா எவ்வளுவுமே கண்ணு திறக்கல அவங்க அம்மா போட்டு போயிட்டா போல இல்ல வேற யாரோ குழந்தைங்கிட்டு போட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல
ஆ
அது து கேர்ள் பேபியா பாய் பேபியானனு தெரியாது வீட்டுக்கு தூயிட்டு வந்துட்டுள அப்படி முள்ளு குத்தி ஒரே புண்ணு அவளுக்கு
வீட்டு தூட்யிடுந்த எங்க அம்மா பாத்துட்டு இது கேர்ள் பேபி கொண்டு போய் நீ விட்டுட்டு வந்தாலே வா அப்டின்னாங்க நா அதெல்லா முடியாது ஒரே புண்ணா இருக்கு ஆ பாவம் பாவமான்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் இருக்கு இல்லைய கொழம்பு போடுற மஞ்சள் பொடி அத வந்து எண்ணெயில போட்டு அந்த புண்ணெல்லா ஆத்தனே கொஞ்சோ வளர்ந்துட்டா வளர்ந்த உடனே பயங்கர சேட்ட பண்ணுவா இல்லையா
ஆமா
அப்புற எங்க அ அமாக்க பிடிச்சு போச்சு அவள அடத்த விடாம வச்சு அவ ஒரு ஃபைவ் இயர்ஸ் எங்க கூட இருந்தா அவ ரோட்ல வந்து ரோட அ இல்ல இறந்துட்டா
ஓ நீங்க திறந்து வுட்டேங்கள நீங்க கூடா போகு போது தா
இல்ல எங்க கூட வெளிய நாங்க கட்டி எல்லா போட மாட்டோ அவள பயங்கர சுட்டி பயங்கரா ஒருத்தர் வீட்டுக்கு வாசல்கிட்ட வரவிட மாட்டா பட் ஆனா தெருநாய்தாஅவ இவ்ளோ ஃபோர்ஸ்டா இருப்பா அ த்ரீ டைம்ஸ் குட்டி போட்டா மூணாவது டைம் குட்டி போட்டுதா இதுல அடிபட்டுட்டா லாரில அடிபட்டுட்டா அதுக்கப்புறோ ஆ குட்டில கூட தெ வளர்க்கலா அப்டின்றதுக்கு எங்க அம்மா எல்லாருமே ரொம்ப அழுதோ அன்னைக்கு அவ இறந்தப்ப அதனால அது ரொம்ப வருஷமா விட்டுட்டோ அவ கிட்டத்தட்ட ஒரு பிப்டீன் டுவெண்டி இயர்ஸ்கு அப்புறமா இப்பன் இவங்க வந்துரு இதே மாரிதா அம்மா இறந்து போய் வந்திருக்காங்க ரெண்டு பேரு
நல்லதுதா நா வந்து ஒரு பெட் பெட் ஓன்னு வளந்தே கடசில அது ச் எங்க வீட்டு கிட்ட இருக்கிற சின்ன சின்ன கோழிலா முன்னாடி வளத்துட்டு இருந்தாங்களாங்க ஒரே ஒருத்தங்க
ம் ம்
அது இன்ஜெக்ஷன் போண்ணுனு சொல்ட்டு அதெல்லா போட்டோவங்க நெறைய பேர் ரொம்ப யூஸ் பண்ணாங்க அதுனால அந்த நாயு வளக்கறது அப்டியே ஸ்டாப் பண்ணிட்டோ இப்ப அதையு கார்ப்ரேஷன்ல குடுத்துட்டோ எங்கேயாச்சு போய் விட்டுருங்க பாவோ அப்புடினு சொல்லி
ஆ பாயா கேர்ளா
பாய் தா வளத்தோ
ம் ம் ம்
சூப்பரா இருப்பான் நல்லா இருப்பான் பேரு என்ன தெரிமா தீரன் பேரே தீரன் தா ஆமா இப்ப அதுனால எங்க அத்த கசின் வீட்ல அங்க வளத்துட்டுருக்கோ அதுக்கு பேர் தீரன்னு வெச்சு அது இப்ப நா போனன்னு வெச்சுக்கோங்க நா ஒரு நூறு மீட்டர் தள்ளி வந்தாலு இங்க இருந்து என்னை எக்கி பார்த்து கொலைச்சுக்கிட்டே இருக்கு ச் அது மத்தவங்கள பாத்தா ஒரு மாரி கொலைக்கு அதே வீட்டு ஆள்கள பாத்தோணு வெச்சுக்கோங்களே ஒரு பாசமா ஊ ஒரு மாரி ஊல வுடுற மாரி வுடு அமைதி
யா இப்ப எங்க வீட்டுக்கு வர்ரவங்களே எல்லாருமே சொல்லுவாங்க நாங்க வந்து நாய் ட்டா ரொம்ப அறிவுன்னு நாங்க பாத்துருக்கோ பட் உங்க வீட்ல பூன எப்டி இவ்ளோ அறிவா இருக்கு அப்டின்னு சொல்லி கேட்பாங்க
அதா ஆ அக்காவ பாத்தோனா பூனைகளுக்கு வந்து அப்டியே அறிவு வந்து ரொம்ப வந்துருச்சு புதுசா இருக்கு
ஆமா
ஆஹ நாய் எல்லா வீட்லயு நா பெத்த பிள்ள பெத்த பொண்ணு அப்டின்னு தா கேள்விப்பட்டிருக்கே புதுசா ஏன் தம்பிங்க நீங்கெல்லா அதுனால தான் அக்காவ பாத்தோனா புனைகளுக்கு வந்து அறிவு ஆயிடுச்சு
ஆமா தம்பி என்னோட தம்பி பசங்க அவங்க ரெண்டு பேரு அதுல சம்டைம்ஸ் எல்லா போன வாரத்துல நாங்க வந்து பங்க்ஷன்னு ஊருக்கு போயிட்டோ ஒரு மூணு நாள் ஊருக்கு போயிட்டோ போயிட்டு வந்தா புள்ளைங்க பாவோ அப்டியே சொனைங்கீ போயிட்டாங்க கத் கத்தி கூப்பாடு போட்டாங்க எங்கள பாத்து நாங்க வந்து கேட்ட தெறக்க முடில எங்களால
ம் நீங்க இப்போ வெளில போயிட்டீங்கனா எப்டி த்ரீ டேஸ் வெள்ல போய்ட்டீங்கனா அதுக் சாப்பாடெல்லா யாரு குடுப்பா
ம்ஹ யார்டயு சொல்லிட்டுல்லா போமாட்டோ ஏனா ம்ஹ் நெறைய பேர் வந்து எங் பக்கத்துல இருக்கவங்களே பூன வளக்குற கேங்கு எங்க கிட்டைல ஒரு மாரி நாங்க வெளில போம்போது குறுக்க வருது அப்டிலா சொல்லி சொல்லுவாங்க அதனால நாங்க யார்கிட்டயு இது பண்ண மாட்டோ போம்போது
அப்ப சாப்படாமலா இருக்குமா மூணு நாளுமே
ஃபுட்டு போட்டு வெச்சுட்டு போயிருவோ
ஓ மொத்தமா அதிகமா இதல்லாம் சாப்ட்றாத சாப்புட தெரியாம இது பாட்டு இருக்குன்ட்டு
ஆ நெறைய போட்டுட்டு போயிடுவோம் அவைங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்டியே இல்லன்னா போய் அது ஏதாவது ஒன்னு வ சாப்ட்டுருங்க வெளில போயிட்டு பல்லியோ எலியோ ஏதோ ஒண்ணு புடிச்சு சாப்ட்டுருங்க எங்க வீட்டு கிட்ட ஒரு பெரிய அரச மரம் வேற இருக்கு அங்க வந்து பட்ஸ்
யாரு இருக்காங்க
காலைல பர்ட்ஸ் இருக்கு நைட்டு வந்து பேட்ஸ் இருக்கும்
ஓ அதனால
ந ஏதாவது ஒன்ன புடிச்சி சாப்ட்டுபாங்க ஆனாலும் மூண் நாள் கழிச்சு நாங்க வந்தோன்ன ஒ பாடுபட்டுச்சு ஜனங்க
நீங்க மூணு நாள் கழிச்சி வரதுக்கு மூணு நாள் போபோது கூட்டு போயிட வேண்டியதானே பேசாம கையோட அப்டியே
ஆ இது இருக்காதுக இப்ப நாயின்னு வச்சுக்கோங்களே நம்மள விட்டு அங்கிட்டுஇங்குட்டு நகந்து போகாதுங்க நம்ம கூடேயேதா இருக்குங்க இவங்க வந்து அது ஆ ஆ இந்த பசங்களுடைய எடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனோனா நம்மட்ட கூட இருக்காதுங்க அலறி அடிச்சு ஓடிருங்க
ஆமா பூன வளத்ததே இல்லங்க அதா இப்ப வேற இது கிளி அந்த மாரி எது வளத்துக்கீங்களா
ஆஹான் இல்ல ஆனா எனக்கு ஆசயாதா இருக்கு ஆனா அது எனக்கு கொஞ்ச பாவமா இருக்கு கூண்டுல போட்டு வேற வப்பாங்களா அதனால பாவமா இருக்கு
வீட்டுக்குள்ள இருக்கும் போது எ குண்டுக்குள்ள போட போறீங்க சும்மா ஃப்ரீயா விட்ருங்க ப அது நல்லா இருக்கும் தெரியுமா திடீர்னு உங்கள பேர சொல்லி கூப்புடு நம்ம சொல்லத வச்சு ந பழிக்கிட்டே இருந்தோ வச்சுக்கோங்க நம்ம அப்டி இமிடெட் பண்ணும் நல்லா இருக்கும்
ஓ அப்படியா பறந்து போயிருமே
அதல்லாம் பறந்துெலாம் போகது வீட்டுலதா இருக்கு
ஆ
நா கிளிலா வளத்துச்ருவே சின்ன பிள்ளைல முன்னாடிலா பெறந்ததுல இருந்து குட்டி குஞ்சு பொறிச்சதுல இருந்து அப்டியே வளத்
ஆ முட்டைலா எங்க போடு
என்னது
நீங்க கூண்டுல வக்கல சோ ஃப்ரீயா விட்டுருவீங்க முட்ட எங்க போடு
இல்ல முட் முட்ட எப்டி போடு முட்டல்லா போடது அது வளக்க வேண்டியது கொஞ்ச நாள் வளத்துட்டுதுக்கப்புற வி ட்ற வேண்டிதா இங்க பக்கத்தல இந்த தெனமர பனமரம் இருக்கு துல அதுல மேல வந்து ஓட்ட போட்டு அங்க இருக்குமோ அதுல இருந்து எடுத்துட்டுந்து குஞ்சு மட்டு எடுத்துட்டு வந்து பொறிச்சு வளத்தோ
ம் அப்புற நாங்க ஒரு ஒரு டென் பேக் வந்து
ஆ முயல்லா வப்பிங்களா
ம் பேர் முயல் வாங்கிட்டு வந்துருந்தோ அது பேர் முயலன்னவோன்ன வந்து ஒரு அ வீட்டுக்கு வந்து ஒரு த்ரீ நாங்க கொண்டு வந்ததே நல்ல ஒரு பருவமாதா கொண்டு வந்துருந்தோ
செரி செரி
மாடில வந்து மாடி ரூம்க்குள்ள உள்ள உட்டுருவோ ரெண்டு பேரயு வெளிகே விட்றதுல்ல நாங்க ஒர் டும்போது கதவத் தெறந்து உள்ள வந்துட்டு கதவு பூட்டிருவோ இல்லேனா ஓடிப் போயிருங்க இல்லையா
அம்மா
அ குட்டி ஒவ்வொரு டைம்க்கு ரெண் ரெண்டு குட்டி போட்டுச்சு மூனு வாட்டி போட்டுச்சு ஆனா அது ரொம்ப ஸ்மெல்லடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏரியாவே அப்றோ பேர் சொன்னாங்க அதுக்கு வந்து பாம்பு வரு அப்டி இப்டி சொல்லி பயமுறுத்தவு அத அப்டியேத் தூக்கி பண்ணக்காரங்கிட்டியேக் குடுத்துட்டோ பண்ணே வெச்சிருப்பாங்கல்லா முயல் பண்ணே
ஆமா மா
வூங்கிட்டியேக் கொண்டு போய் குடுத்துட்டோ எங்களுக்கு செட்டாகல வீடெல்லா பயங்கரமா ஸ்மெல்லாயிட்டு இது நீங்க பூன நாய்லா பாத்தீங்கன்னா அ இதுக்கு வந்து வெளிலப் போயிருங்க
ஆமா வீட்டோட ம்
ஆனா அந்த முயல் வந்து வீடு ஃபுல்லு போட்டு வெச்சுன்னா ஒரே பயங்கர ஸ்மெல்லு வே செரின் சொல்ட்டு குடுத்துட்டோ அது வேண்டான்னு
சேர் சேர் சேர் சேர் செரி
இப்போதக்கி எங் எங்கிட்ட எங்க வீட்ல ரெண்டுத் தம்பிகதா இருக்காய்ங்க
தம்பிங்கள வந்து பத்தரமா பாத்துகோங்க
கத்திகிட்டே கெடக்காய்ங்க வெளில ரூம்குள்ள கதவுப் பூட்டிட்டு பேசிட்ருக்கே வெளிலேந்து கத்தறாய்ங்க சவுண்ட்டு கேக்குதா
ஐயிய்யோ அடுத்த கால்ல தம்பிங்களப்போய் பாக்கணு தம்பிங்கிட்ட பேசணு டைம் முடிஞ்சி போச்சு நெனைக்கே அடுத்த கால்ப் பண்றே அப்பம்மோது தம்பிங்கிட்ட பேச்
ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ பாய் பாய்
பாய் பாய்